ஹலோ வணம்
வணக்கங்க சொல்லுங்க எப்டி இருக்குறீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்குறாங்க
வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்குறாங்க
என்னங்க சப் ம் எல்லாமே நல்லா இருக்காங்க சமையல் முடிஞ்சதுங்களா
சமையல் இப்பதா வச்சிருக்குற
இப்போதா ஆச்சுங்களா ம் ஒர்க் பண்ணறீங்களா சிஸ்டர்
இல்ல இல்ல வர்க்கெல்லா எதுவு பண்ல வீடலயேதா விவசாயோ பறோ
புரியிலிங்க
பயிருவேல
பயிரு வேலைங்களா ம் பசங்கள்லா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டிங்களா
ஸ்கூலுக்கு போற பசங்க இல்ல பெரிய பசங்க தா எனக்கு
எல்லா பெரிய பசங்கங்களா அய்யோ ரொம்ப பெ ஒ ஓ சரிங்க சரிங்க
எங்க வீட்டுல இருக்கிறாங்க
ஆ அப்டிங்களா என்ன படிச்சிருக்காங்க அவுங்க
எம் சி ஏ படிச்சிருக்குறாங்க ஆ பி ஜி பண்ணிருக்குறாங்க ரெண்டு பேரு
ஆ ரெண்டு பேருமே வா
ம் ஒரு பொண்ணு கல்யாண ஆயிட்டு பைய அதா ஒரு வர்ஷோ கொழந்தைக்கி சின்ன நம்ம போன வாரோ முடிச்சாங்க இன்னு ஜாப் பாக்குணு அவுங்க
அப்டிங்களா
அதனால கேரியெல்லா கட்டுற வேல இப்ப ஃப்ரீதா
ஃப்ரீ தானா
கேரி கட்டி கட்டி காலில்ல இப்பதா கொஞ்சோ ஃப்ரீ ஆயிருக்குறோ
என்னம்மா பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க
நாங்களா
ஆ விவசாயோந்தா பாத்துட்டு இருக்கீங்களா
ஆ மாங்கா தோப்பு இருக்குது தென்னந்தோப்பு இருக்குது
ம்
தக்காளி போடுவோ கலக்கா போடுவோ
ம் இப்போ நல்லா மாங்கா சீசன்
ஆ மாங்கா இப்போ தா முஞ்சிருக்குது
முஞ்சுருந்தது ரேட் போச்சுங்களாம்மா
ரேட் அது நாங்க அப்டியே
தோப்ப ஆ தோப்பே அப்டியே போட்டுறீங்களா
அப்டியே வச்சுன்னு இருந்தா நம்பளா முடியாது காவல் காக்க முடியறதுல்ல
ம் ம் ம்
அதனால அப்டியே குடுத்துருவோ வீட்டுக்கு தேவையான்து ஒரு அஞ்சு மரமோ அப்டியே வச்சுனு நாங்க பறிச்சின்னு வந்துக்குவோ
ம் அப்ப இப்ப இன்னு நீங்க சமைக்கலீங்களா சமைக்க ஸ்டார்ட் பண்லியா
பாதி சமையல் முன்சிச்சு வீட்ல யார் இல்ல ஆ சின்ன பொண்ணு தா இருக்கறாங்க நானு இருக்கிற எங்க வீட்டு கரு நலத்துக்கிட்ட போயிருக்கறாங்க இப்ப தா
ம் ம்
இன்னு ஒன்பது மணி பத்து மணிக்கு தா டிபன் சமையல் சாப்பறது இப்பா எதுவு செய்ல சமையல் செய்ய பாதி முடிஞ்சிருக்குது இன்னு பாதி இருக்கு
பாதி இருக்குங்ளா சரிங்க அ என் பசங்க சின்ன பசங்க தா மா அ பொண்ணு நைன்த்து படிக்கிறா பையன் செவன்த்து படிக்கிறான் ம் இன்னொரு பாப்பா கொழந்தையா இருக்கு
மூண் பேருங்ளா ரெண்டு பாப்பா ஒரு பையனா
ஆ ரெண்டு பாப்பா ஒரு பையன்
ம் ம் இப்ப கேரி பண்ணிட்டீங்ளா கேரி இருக்
ஆ கேரி பண்ணி பெரிய பாப்பாவுக்கு செவன் ஓ கிளாக்கு பஸ்ஸு அவங்க போயி ட்டாங்க
ம் ம்
என் தம்பி போனு கொழந்த அம்மா பார்த்துப்பாங்க நா பத்து மணிக்கு நானு ஒர்க் போனு
ஆமாங்ளா
ம்
பாப்பா பா பாப்பாக்கு எவ்ளோ வயசு
அ அவளுக்கு இப்பதா ஒன் இயர் ஆகுது ஆ ஒரு வர்சோ அ ஆமா போனாதா நம்ம மத் தவங்கள யாரையு எதிர்பார்க்க கூடாதுன்னு
அப்டிதா அப்டிதா இருக்கணு எங்க பொண்ணு வந்து சொல்லினுந்தா அவுங் வீட்ல அனுப்ப மாட்டேன்றாங்க வேலைக்கி
ஆ ஆ அப்டிங்ளா நம் ம் ம் சொல்லுங்க
அப்டின்றா
ம்
ம்
இப்ப சின்ன பாப்பான்றது வந்து என்னுடைய அக்கா கொழந்த ஆ அவுங்களால வளர்க்க முல்லன்ட்டு என்கிட்ட குடுத்துட்டாங்க அத நா பார்த்துட்டுருக்கே
ம் ம் சரி சரி நல்ல விஷயன்ற நல்ல வேலதா பண்ணின் இருக்கறீங்க
அ அம்மா இருக்காங்க நா என்ன பண்ற அம்மா பாத்துக்கறாங்க நா ஒர்க்குக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையானத வாங்கிட்டு வந்து வீட்ல குடுக்குறே அம்மா பார்த்துக்கறாங்க அவ்ளோ தா
இருக்கணு தானே இப்போ அந்த மாரி அதுக்கு மனசு இருக்கணு இப்பெல்லா யாருக்கு இருக்குது அந்த மாரி மனசெல்லா அக்கா கொழந்தைய கூட்னு வந்து பாத்துல ஆள் இருந்தாலு நம்மோ செலவு பண்ணி பாத்துறோ இது இருக்குதுல்ல யார் பாப்பா அப்டில்லா
ஏ நம்ப கொழந்த தானெ அக்கா கொழந்தயா இருந்தா என்ன நம்ப
மாரி நெனைக்க மாட்டாங்களே இப்போ உங்களுக்கு இன்னு அனுபவம் பத்தலன் நெனைக்கிறே
அப்டிங்ளா அப்டி
நெனிக்கிறாங்க அப்டியெல்லா
அது என்னவோ உண்மதாங்க நா நானு பாத்துட் டே என்னுடைய வயசுக்கு நா ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சுட்டே இது வந்து எனக்கு
அந்த கால வேற இப்ப கால வேற
நிஜமாவே உண்ம தாம்மா இந்த மாரி பேசும்போது ஒரு மாரி மைண்டு ரிலீஃபா இருக்கு ஆமா என்கிட்ட பேசின பர்சன்லா பாத் திங்னா சின்ன பசங்க பேசிருக்காங்க என்ன விட சின்ன பசங்க பேசிருக்காங்க இப்பதா எங்கிட்ட நீங்க என்ன விட ஏ அம்மா வயசில இருக்கிறவங்க பேசியிருக்கீங்க ரொம்ப நன்றிமா
நீங்க கூட பொறந்தவங்க எத்தன பேரு
எனக்கு ரெண்டு அக்காங்க அ அண்ணா தம்பி எல்லா யாரு இல்ல அக்காங்கதா ரெண்டு பேரு ஆ பெரிய அக்காவு விவசாயம் விவசாயந்தா பண்ணிட்ருக்காங்க
ம்
ம் சின்ன அக்கா ஹவுஸ் வைஃப்
ஏ அவுங்க எதுக்கு வேலைக் போறதுகு பட்ச்சு இல்லியா
ஆ எல்லா படிச்சிருக்காங்க யாரயு என்ன மாரி யாரயு வெளிய அனுப்பல
ம்
அ அக்கா வந்து அக்கா நீங்க எப்டி விவசாயொன்றீங்க அதா அந்த மாரி ஃபீல்டுலே போய்ட்டா மாடு கண்ணு
ம் ம் ம் ம்
அந்த மாரியே போய்ட்டா வெளில போய் நா என்னாத்துக்கு வேல செய்யனு என்துல நானே செஞ்சு நானே சம்பா சிக்கரன்ற மாரி
நம்ப வேல இருக்கும்போது வெளியில எதுக்கு போணு ம்
ஹ வெளிய போகவே கூடாது அவ வீட்ட விட்டு வெளியே போக கூடாது எங்க இந்த வேலைக்கு போறது
ரி சார் அப்டி இருந்தா எப்டி வீட்ல இருந்துவேலக்கு போகாது என்ன பண்றது இந்த காலத்துலங்க சம்பாதிச்சி தா அவங்க ரெண்டு பேரு சம்பாதிச்சாதா அவங்க பசங்கள காப்பாத்த முடியு இந்த கால கட்டத்துல பசங்க படிப்புக்கே எவ்வளவோ ஆயிடுது
கண்டிப்பா பசங்களுக்காக எல்லாமே பண்ணிதா ஆகணு என்ன பண்றது ரெண்டு பேரு சம்பாரிச்சாதா இப்ப இருக்கிற என்னங்க போய் ஸ்கூல் ஃபீஸ கேட்டாவே அப்டியே கண்ண கட்டுது என்ன கம்மியாவா சொல்றாங்க எல் கே ஜி சேக்கணுன்னா அம்பதாயிரொ சொல்றாங்க அறுவதாயிரொ சொல்றாங்க படிக்க வெச்சே ஆ படிக்க வெச்சுட்டே உங்கள வெளிய கொண்டு வர வேளைக்குள்ள நம்ப போயிடுவோ
ம் அதா நா இப்ப கொழந்தைங்கள்லா ஒரு வர்ஷ அப்டிதா ஃப்ரீ அப்பறமா கஷ்டந்தா கொழந்தைங்ளா ஒரு கைல இப்ப ஒர்த்தர் கைல புட்ச்சு குடுக்குற வரைலு கொஞ்ச பார கொறையு அப்பறமாவு இருக்குது
அதுக்கப்பறமா தா நெறையா இருக்கு ஐயோ எனக்கு அத நெனச் சா இப்பவே பயமா இருக்குதுமா நா இப்ப படிக்க வெக்கற்த்துக்கே திண்டாடிட்டு இருக்க இப்டி போறதா அப்டி போறது எப்புட்றா இவ்ங்கள பண்றது கரைய சேத்தற்துன்னு ரொ ம்போவு நைட்டு பகலு அந் த ஒரு அ ம் மைண்ட் செட்லே இருக்க வேண்டியதா இருக்கு ம் என்ன பண்ணுவோ ஏ நெக்ஸ்ட்டு
டு எப்ப வரணுங்க
ஆ நான் என் நா வந்து பியூட்டிஷியன்மா எனக்கு காலைல பத் த்து மணிக்கு போயிட்டு நான் நைட்டு ஒரு ஆ எயிட் தேர்ட் அ எட்ர மணிக்கு இல்லனா ஒன்பது மணிக்கு வருவ
ம் ம் அவ்ளோ நேர வர்லையு பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்கனா அம்மா பாத்து
ஆ அம்மா இருக்காங்க அம்மா பாத்துப்பாங்க அம்மா சமச்சுட் ட்ருப்பாங்க ம் ஆ ஆ
மொத்தமா வச்சிருக்றீங்ளா
அ இல்லம்மா சொந்தமானா யார்னா என் எங்கிட்ட க கேட்டாங்னா நா போய் பண்ணிட்டு வருவ சொந்தமா இல்ல நா போய் எ ஒர்க்குதா பண்ணிட்டு இருக்க அது நேச்சுரல் ம் நேச்சுரல் இது தெரியு இல்லைங்ளா
தெரியு தெரியு
ம் நேச்சுரல்ல தா வொர்க் பண்ணிட்ருக்க ஆ அப்டிதா போயிட்டு இருக்கு உங்களுக்கு எப்டிங்மா லைஃப் எப்டி போகு போச்சு இத்தன வர்ஷ கடந்து வந்தீங்ளே எப்டி இந்துச்சு
மொத கஷ்ட காலந்தா இப்பயு கஷ்டந்தா எல்லா போய்ன்னுருக்குது எப்டியோ ஆண்டவ புண்ணியத்துல இது வர்லையு எந்த தொந்தரவு இல்ல கஷ்ட இருந்தாலும் ம் பண்ணுவோ அப்டினு
பாட்டுக்கு நம்ப
எங்க பா போய்னுருத்துது இப்ப அதுல போது முடிஞ்சதுன் அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு கல்யாண பண்ணிட்டு
ம்
ம் ஆ ஒருத்தர் கைல புட்ச்சு குடுத்து என்ன அப்பறமா தா கொஞ்ச
படிக் படிக்க வெக்கிற வெரைக்கு ஆ இவ்ங்கள இந்த பொண்ண இத படிக்க வெக்கணு அத படிக்க வெக்கணுன்ற ஒரு கவல படிச்சு முடிச் சோனே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டனா நம்பளுக்கு ஒரு கவல முடிஞ்சிச்சு அப்டின் நெனைக்க வேண்டியது கல்யாண முட்ஞ்சிச்சுன்னா ஆ கல்யாண முட்ஞ்சிச்சுனா அந்த பொண்ணுக்கு பேரப்புள்ள பொறந்தா அதுக்கு இந்த ஆ இதுவெல்லா செஞ்சுட்டோனா நம்ப கடம முடிஞ்சு போச்சு கடம எப்பவுமே முட்
கடம எப்ப முடியு தெர்ல எங்க முடியர்து நம்ம உயிரோட இரு க்குற வரைக்கு அதுக்குனா இருக்கு செய்னு செ
ம் செய்ணு அ நம்போ பொண்ண பெத்துட்டோனா நம்ம கடைசி வரையு அவுங்களுக்கு கடங்காரியாவே தா இருக்கணு
அவ்ளோதா
ம் எங்க அம்மா இப்பவுமே அப்டி தா பண்ணிட்டுருக்கு அத பாத்து சொல்றே நானு
நம்மளு அவ்ளோ அளவு செய்வோமா நம்ம பசங்களுக்கு
ஏ எங்களுக்காக எங்க அம்மா வந்து அவ்ளவா மெனக்கட்றதில்ல எங்க சின்னக்காகாக இப்ப வரியுமே ஏதாது ஏதாது ஒண்ணு ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா இப்ப வரியுமே ஏதாது பண்ணணு செய்ணு ஏ எங்க பெரியக்கா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தாய்மாமா க்கே குடுத்துருக்கு அதனால எந்த பிரச்சனயு இல்ல
ம் ம்
அ இப்டினு பாத் பாதீங்கன்னா அம்மாக்கு ஏதாது பண்ணணு அவுங்களுக்கு செய்ணு இல்லன்னா அக்கா வந்து இது பண்ணுவாங்க செய்வாங்க
இல்ல ஏதோ ஒண்ணு செய்ணுனு இருக்குது அவுங்களுக்கு கொற பைய இல்லாதுனால
ம் பையன் இல்ல
பையன் இல்லனு ம் எங்களுக்கு இல்ல பையன் ரெண்டு பொண்ணுங்க தா எனக்கும்
ஆனா பொண்ணு பாக்குற மாரியெல்லா பைய பாப்பானா பாக்க மாட்டானான்னு தெரியாதுமா
ம் பாக்க மாட்டாங்க எங்க பாக்குறாங்க யாரோ ஒருத்தரு
ஆ எனக்கு தெரிஞ்சு ஆ ஹா இல்ல எனக்கு தெரிஞ்சுமே இல்ல
யாரும் பாக்குறது இல்ல அதா சொல்றனே கூட பொறந்தவங்க யாருமே ஒரு வயசு வர்லயு தா
ம்
அப்றமா அவ்ளோ தா அவுங்கவுங்க குடும்போ அவுங்க இது பாத்துன்னு போய்ட்றாங்க ஏதோ ஒண்ணு நல்லதுக்கு வரோமா கெட்டதுக்கு போறோமா வரோமா அத்தோட சரி அவ்ளோ தா அப்டிதா போய்னுருக்குது இப்போ
அப்டிங்களா என்ன சமைக்கலானு இருக்கீங்கம்மா இன்னைக்கி
சமையல் கத்திரிக்கா அந்த இது பண்ணிருக்கே கத்திரிக்கா பருப்பு
ம் பருப்பு சாம்பாருங்களா ம்
க கடையிறது
கடையிறது
கடையிறது ம் கத்திரிக்கா கடையல் உம் வெறும் கத்திரிக்கா பருப்பெல்லா இல்ல வெறும் கத்திரிக்கா எங்க பொண்ணுக்கு எனக்கும் அதுதா புடிக்கும்
கத்திரிக்கா தக்காளி போட்டு வெங்காயம் பூண்டு பச்ச மொளகா எல்லா வேக வச்சு
எல்லா எண்ணெய்ல போட்டு வதக்கிட்டு வேக வைக்க தில்ல எண்ணெய்லயே போட்டு ஃபர்ஸ்ட் எல்லாமே வதக்கிறது
ம்
வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு ஒரு கொட்ட புளி போட்டு கஞ்சிடு காரமா நல்லாருக்கு அது முருங்கா சாம்பார் வச்சிருக்குறோ
ஆ
இது கத்திரிக்கா வந்துட்டுருக்குது அது கடய்ணு இன்னு பொரியல் பண்ணு மதிய்மா பொரியல் பண்ட்டு ரசோ வச்சுட்டா சரியா போய்டுது
சரியா போடுது ஒரு வேள சாப்பாடு முடிஞ்சிச்சு
ம் பிக்காங்க பருப்பு போட்டுதா பொரியல் பண்லா மதியோ
எப்டிம்மா காயெல்லா வெளியில வாங்குவீங்களா நீங்ளே
ம் வெளியிலயு வாங்குவோ நாங்களு போடுவோ
நீங்களு போடுவிங்
ம் கீர எல்லா போட்டுக்குறோ நாங்களே கத் தக்காளியு வரு
ம்
எல்லா வருது ஆ போடாதப்போ